மணி கேக்குதா
ஆ கேக்குதுடா
ஆ என்ன பண்றீங்க
ம் நல்லா இருக்கேடா நீ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
நாளைக்கு எங்க போறீங்க
நாளைக்கு இங்க ஒரு மால் இருக்கு
ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்ளா ஃபேம்லியா போறீங்ளா
இல்ல ஃபேம்லி அக்கா அவுங்க சிஸ்டர்ஸ் கூட ம் போலனு இருக்கே ஆமா அம்மாவு வருவாங்க
சேர் சேரி
ம் பொய்ட்டு வர்லா
மாப்ள சொந்தத்துல இருக்காங்ளா
இல்ல இல்ல இல்ல இல்ல வெளியே தா பாப்பாங்க ம்
சொந்தத்துல இல்லைங்ளா
இல்ல இல்ல
மாமாப் பைய அத்த பசங்க யாரு இல்லயா
ஆ இருக்காங்க அதுதா வேண்டா அப்டி சொல்லியாச்சி
எனக்கு எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா சொந்தத்துல கூட கல்யானோ பண்ணிக்லா ஏனா அவுங்கள பத்தி நம்ளுக்கு தெரியு நம்ள பத்தி அவுங்களுக்கு தெரியு அன்னியத்துல கல்யாணோ பண்றவங்கதா ரொம்போ கஷ்டோன்றுவே
ம் ம்
நாளைக்கு ஒரு சண்டன்னு வந்தா கூட நம்ம மாமா பசங்க அத்த பசங்க மாமா பச ங்க அப்டின்னு ஒரு இது பாசோ இருக்கு நானு முன்னாடி அப் அப்டிதா எங்க அம்மா அப்பா அப்டி சொல்லி கல்யாண பண்ணி குடுத்தாங்க சொந்தமே வேணான்னு இப்ப நாங்க ப நெறைய பட்டதுக்கு அப்பறோ சொந்தத்துலே கட்டி குடுத்துருக்கலாமோ அப்டின் தோணு
ம் ம்
நாளிக்கு நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சன வந்தாலு ஒரு அண்டர்ஸ் டான்டிங் இருக்குல நம்ம மாமா பொண்ணு தானே நம்ம அத்த பையந் தானே அப்டினு இவங்க என்ன பண்ணுவாங்க அ ஒரு பிரச்சன வந்தாக்கா நீ யாரு எங்க வீட்ல வந்து பேசுறது க்கு அப்டி சொல்லுவாங்க
ஆம்மா
நாளைக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ள எதா இஸ்யூ ஆகுது நம்ம போய் பேசுனா நீ யாரு வந்து எங்க வீட் டுகுள்ள வந் பேசுற அப்டின்வாங்க நம்ம மாமா பசங்க அத்த பசங்கனா நா அப்டி கேக்க மாட்டாங்கல்ல
ம் ம் ம் இப்டி கேக்க மாட்டங்க அவங்க அத்த பொண்ணுதான மாமா பொண்ணு கெடையாது அப்பறோ கேப்பாங்க
எல் யாரா இருந்தாலு சரி பொண்ணுங் கைல வேல இருக்கணு அவ்ளோதா எனக் தெரிஞ்சளவுக்கு மாமா பையன கட்றமோ அண்ணியத்துல கட்றமோ கைல ஒரு வேல இருந்துச்சுன்னா யாரையு எதிர்பார்க்க தேவயில்ல
ம் ம் நம்ம கைலதா துணி தொவைக்கனுங்ளா
என்னடா
துணி கைலதா தொவப்பீங்ளா இல்ல வாஷிங்மிசி ஆ அப் கஷ்டமாருக்குல்ல இன்னு முதுகெல்லா வலிக்குல
என்ன பண்றது தம்பி குட்டி பசங்க அதெல்லா நம்ம மிஷின்ல போட முடியாதுடா அழுக்கே போவாது
ஆ
ஆ நாங்க இங்க வில்லேஜ் தானே மோட்ரு தொட்டி ஓட்டி விட்டு தொட்டிலே போட்டு தொவச்சுருவோ ம் சிட்டினாதா தொடைக்கிறதுக் தொவைக்கிறதுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணக் கூடாது அப்டின்னு இங்க அந்த பிரச் சன கெடையா நாம எவ்ளோ தண்ணிலா யூஸ் பண்ணிக்கலா எப்பனாலு தொவச்சிக்கலா யாரு கேக்க மாட்டாங்க அங்கனா துணி தொவச்சன்னா
தண்ணி நெறையா வரு
ஆ ப கெணறு தானே கெணத்துல தானே தண்ணி இது பண்றாங்க அப்ப தண்ணி நெறைய இருக்குல்ல ம் சிட்டின்னா அது கொழாலலே வர்ற தண்ணிதா அந்த டைமுக்கு வரு தண்ணிதா யூஸ் பண்ணிக்கணு ஆ தொவைக்க முடியாது அடிச்சல்லா பக்கத்துல வைவாங்க திட்டுவாங்க சவுண்ட் கேக்குணு இங்க அந்த பிரச்சனைல்லா இல்ல எப்டினு தொவச்சிக்கலா யாரு எதுக் கேக் ஆமா
ம் ம் ம்
வீட்ல எல்லா வேலையு பாப்பியா
ம் தொறக்க
சமையல் மட்டு தெரியாது மத்த வேலைல்லா தெரியு
ஆ அது இப்பதானே வீட்ல இருக்கே இனிமேதா கத்துகனு
ஆ கொஞ்சொ கொஞ்சமா கத்துக்கலா
ம் அதா ம் வீட்லயே நா இருப்பே உன்ன ன்டெ கத் க்கலா அப்டின் சொல்ட்டு இருக்கே
அவ்ளோ தாண்டா
ம்
க்க நம்ம போயி கல்யாணம் ஆயிச்சுனாலே அந்த இது வந்துரூ எனக்குமே எதுமே தெரியாம தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தே அப்றோ ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு எனக்கு ப்ர்ஸ்ட் கல்யாணோ பண்ட்டு வரப்ப குக்கர் மூடி கூட எப்டி மூடணும்ன்னு தெரியாது
ஓ அப்டியா
எப்டி மூடணும் அந்த வார எப்டி ஃபிட் பண்ணனோ அது எப்டி கரெக்ட் கரெக்டா க்ளோஸ் பண்ணனோ கூட தெரியாது
ம் ம் ம் ம்
இப்போ ஒவ்வெனா கத்துட்டு இப்ப எல்லாமே கத்துக்கிட்டாச்சு பத்து வருஷோ ஆச்சு கல்யாண ஆயிட்டு
ம் ஓ அப்போ நல்லா பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ் தா ம்
கெலம்பு கூட வைக்க தெரியாது வெறும் பருப்பு வெங்காய தக்காளி போட்டு வைக்கற் துக்கோ எத்தன விசில் விடனூ கூட எனக்கு தெரியாது எவ்ளோ தண்ணி ஊத்தணுனூ தெரியாது
எனக்கு இல்ல எனக்கூ இத்தெரியாது நா இனிமேதா கத்துக்க போறே நீங்க கல்யாணமாயி போய் உங்களுக்கு வேல கத்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறோ கத்துக்கிட்டீங்களோ
கல்யாணத்துக்கு அப்புறந் தா அதா சொல்றே கல்யாணத்துப் கல்யாண பண்ணிட்டு ஒரு மாச வரைக்கூ எதுவுமே தெரியாது எங்க அமாகிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேப்பே எவ்ளோ தண்ணி ஊத்தணூ பருப்புக்கு எப்டி குக்கர மூடணூ அப்டி அந்த ரேஞ்ல இருந்தே
ஓ அப்டிங்ளா
உனக்கு படிச்சா கேப் இட்டு இருக்காங்க எனக்கு படிச்ச முடிக்க லாஸ்ட் எக்ஸாம் கூட முடிக்கறதுக் ரெண்டு எக்ஸாம் இருக்கு போதோ கல்யாண பண்ணி வச் சாங்க
ஓ அப்டியா
அப்ப எனக்கு தெரியல ‌அ அதனாலதா இப்ப நா உனக் கிட்ட நா இவ்ளோ சொல்றே வேல பாத்து கல்யாண பண்ணு அப்ப ஏதோ அம்மா அப்பா சொல்றாங்க படிகிறோ அம்மாப்பா சொல்றாக கல்யாண பண்ணிக்கிறோ அப்டினு நென ச்சுட்டு எல்லாரூ அம்மாப் அப்போ சொன்னாங்க சொன்னாங்க செஞ்சிட்டு இப்போ அவங்க எதா எதுமே அவங்ககிட்ட நம்ம எதிர்பாக்குபோது அவங்க நம்மள திட்டூ போது ஒரு ஏதாவத் நம்மளுக்கு ஆசப்பட்ட பொருள வாங்கும்போத் தா இப் பதா தோணுது யார் சொல்லியூ கேட்டுருக்க கூடாது நம்ம ஒரு ஏதாவது வேலைக்கு போயிட்டு கல்யாண பண்ணிருக்கணோமோ இப்ப கல்யாண பண்ணியாச்சி அம்மா அம்மா அப்பா கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்களே பண்ணணுமா உன் புருஷன் கிட்ட கேளுன்னுவாங்க புருஷங் கிட்ட கேட்டா ஆ காசு இல்ல அது இல்ல இது இல்ல சொல்லுவாங்க அப்ப சமயதா தோணுது நம்ம ஒரு வேலைக்கு போயிருந்தேனா இந்த பிரச்சனையே இல்லையே யாரோட கைய எதிர்பார்க்க தேவையில்லையே அப்டின் தோணூ அதனாலதாந் நா மேக் அன்மேரிடான பஸ் எந்த கேள்ட்ட பேஸ் இதா சொல்றது இதுதா தயவு செஞ்சு ஒரு வேலைக்கு போயிருங்க அப்புறமா கல்யாண பண்ணுங்க சொல்லுவாங்க அம்மா அப்பா அப்புறமா படிச்சுக்கலா பாத்துக்கலா சொல்லிருக் அவங்களோட வேல கல்யாண பண்ணி வச்சிட்டா அவலா வேல முடிஞ்சுச்சு அதுக்கப்புறோ உன் புருஷன்ட கேளு பண்டு வெளகிக்கிடுவாங்க புருஷன்ட கேட்டனா நூற் ரூல்ஸ் போடுவாங்க
ம் ஆமாக்கா எல்லாரூ அப்டிதான
ம்
ம்
எதுமே தெரியாது துணி துவக்க தெரியாது எதுமே தெரியாம தா கல்யாணோ பண்ணிட்டு வந்தே பல அடிகள் பல அவமானங்கள் பல திட்டுகள் வாங்கி ஒவ்வொன்னா கத்துக்கிட்டே
ஓ அப்படியா கொஞ்சு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணா ஈஸியா இருக்கு
து கல்யாண பண்ணு போது நாங்க எங்க அம்மா சொல்லிதா கொடுத் பாங்க எ பொண்ணுக்கு எந்த வேலையு தெரியாது பரவாலப்பா பொண்ண குடுத்தா போதுன்னு கட்டிட்டு போறாங்க ஆனா போன ஒடனே அவங்க சொல்ற வார்த்த இது கூட தெரியாமயா நீ வந்தண்ணுவாங்க
ம் ஆமா
ஆனா கல்யாணத்தப்ப டீட்டயலா சொல்லிதா அவங்க கொடுத்திருப்பாங்க அப்ப மட்டு அவங்க காதிலேயே காதே கேக்காது போல பொண்ண குடுத்தா போது பொண்ண குடுத்தா போதுன்னுவாங்க பொண்ண கட்டிட்டு வந்ததுக்கு அப்ற இது கூட தெரியா வந்தா அடுத்த கேள்வி
ம் ஆமா வெளிய போய் பாத்தீங்கன்னா எல்லா எல்லாருமே அப்டிதா சொல்றாங்க இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க கல்யாண மாயி தனியா போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேருனா கொஞ்சு பிரச்சனையே இருக்காதுல
அதுக்குமே அதுக்குமே எங்க ஃபோன் பண்ணி நா தனியா தான்டா இருக்கே தனியா இருக்கு போதே போன் பண்ணி இங்கே வந்து போட்டு குடுக்குறாங்க தனியா எங்க நானூரு கிலோமீட்டர் அங்க தள்ளி இருக்கு போதே இங்கிருந்து போன் பண்ணி போட்டு குடுப்பாங்க
ம் ம் ம் ஆமா
தொவைக்க கூடாதுடா ரொம்ப வெளியில கூட்டிட்டு போகாதடா நல்லா வாங்கி கொடுக்காரா அப்புறோ அதே பழக்கோ ஆருண்டா காச மிச்சப்படுத்து அப்படி அப்படியே அவர ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கிறத அவங்கள
போன்லேயே எல்லா சொல்லிருது
ஆ இவரு எங்க எ வீட்டுக்காரு எப்படின அம்மாப்ப பிள்ள இன்னுமே அம்மா அப்பா பிள்ளையா தா இருக்காரு பத்து வருஷோ ஆச்சு கல்யாண ஆயி அவங்க கிட்ட கேட்டு எந்த முடிவு எடுப்பாரு
எப்பிடி எம்ப
நா செலவுக்கு அமொண்ட் எதாவது கேட்டேன்னா ஒடனே அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு அவங்க குடுங்கனாதா குடுப்
ஓ அப்புடியா ரொம்ப கஷ்டோ இல்ல எதனாலுமே அவ அப்போ எதுவுமே ஃப்ரீடமே இருக்காது ரொம்ப
நா அது அதனாலதா நா ஏ சொல்றே புரியுதா வேலைக்கு போ வேலைக்
ம் புரியுது புரியுது ம்
அவர் அமொண்ட்ட கேக்கறதுனால அவங்க அம்மா அப்பாகிட்ட கேக்குறாங்க இப்ப நா வேலைக்கு போன நா கேட்க வேண்டிய அவசி இல்ல இல்ல அவங்க இருப்ப அவங்க அம்மா அப்பாகிட்ட கேட்கணுனு அவசியோ இல்லல்ல
புரியிது சும்மா
ஹலோ
ம் ஹலோ
ஆ சொல்டா
அவங்களுகாசு குடுன்னு சொல்லுவாங்கள
ஆ ஆ குடுன்னா சொல்ல மாட்டாங்க நாலு வாட்டி கேக்கூர எடத்துல ஒரு வாட்டி குடுக்க சொல்லுவாங்க மூணு வாட்டி ரிஜக்ட் பண்ணடுவாங்க
ஓ அப்படியா
இப்ப திரும்ப திரும்ப ஏங்க அது வேணு இது வேணுனு கேக்குறனா அவன ஃபோன் பண்ணி கேப்பாங்க அதல்லா குடுக்ககூடாதுடா திரும்ப இன்னொ ரெண்டு நாள் கழிச்சு போய் ஏங்க அது வேணு திரும்ப எதாவ வேறதாவது கேட்டனா அவரு கேப்பாரு அந்தமாரி நம்ம எதாவது கேக்குறப்போ அவங்களுக்கா தோன்றப்ப நாலு வாட்டி ஏதா ஒரு விஷியோ கேட்டன்னா ஒரு வாட்டி வேனா அக்செப்ட் பண்ணுவாங்க மிச் இத்த மூணு விஷியத்த ரிஜக்ட் பண்ணிருவாங்க
ம் ம்
எஸ் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட ஃபோன் பண்ணி கேட்டுதா செய்வாரு நா கேட்டனே அங்க ஃபோன் பண்ணி கேப்பாரு
உம் உ பேசுறீங்களா ஏ பேசுறீங்க அங்க போய் கே
எங்கம்மா அப்பா கிட்ட நா அப்டிதா கேப்பே நீ என்ன சொல்ரதுனுவாங்க அடுத்து
உம் அப்றோஒண்ணு பேச முடியாது அதுக்கப்புறோ அதுக்கு நம்மலே போயிரலா
அதுதா தம்பி அதுதா தம்பி இன்னு மூணு வயசுஆகுது இன்னொ ஒரு ஆறு மாசோ வச்சுருந்துட்டு அவன எதாவது பிளே ஸ்கூள்ள கூட சேத்து வுட்டுட்டு வேலைக்கு எதாவது ஒரு வேலைக்கு போயிருவே
ம் அதுதா நல்லது விஷயோ
ஆமாடா சும்மா அவங்க கைய எதிர்பாக்கறது அது எப்டி தெரியுமா இருக்குது எதோ ரோட்ல போறவங்க கிட்ட பிச்ச கேக்குற மாரி இருக்கு
ஆ ஹ ஆமா அவங்களு அப்டிதா கொஞ்சோ ட்ரீட் பண்றாங்க
ஆ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு இப்ப ஒவ்வொரு தரவயு நா ஒ கை கிட்ட கேட்கும் போது எங்க அம்மா அப்பா உடம்பு சரியில்லனா கூட நா கெஞ்சி கதிரிட்டு தா போணு
ஓ விடவும்மாட்டேங்குது
விடுவாங்க எ அம்மாப்பா பாக் ஒரு அம்மாப்பாக்கு கைக்கு செலவுக்கு எதாவது கொடுக்கணு கொஞ்சோ எதா அமௌண்ட் கொடுங்கன்னா அத அப்டியே அப்டியே தூங்குவாங்க அப்டி உயிரே போகு
ம் ம் ம்
நம்ம அம்மாப்பா கூட அ பொண்ணுக்கு பொண்ணு குடுத்தா மட்டு போது ஐயோ அப்பான்றது இப்ப அவங்களுக்கு அவங்களு நம்ம அம்மா அப்பா தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராது அவுங்க குடும்போ அவுங்கனு பிரிச்சுட்டு அவுங்க அம்மா அப்பானா பாப்பாரு நம்ம அம்மாப்பானா பாக்க மாட்டாரு இப்போ நம்ம வேலைக்கு போனா நம்ம அம்மாப்பா பாத்துக்கலாள
உம் ஆமா ஆமா கண்டிப்பா உம் சேரி நெக்ஸ்ட் கால்ல பாக்லா ஃபிரீ ஆயிட்டு மெசேஜ் பன்றே
ஆஹ் ஓ கேடா இப்ப ஃப்ரீயா இருந்தா கூட கூப்புட்ரா
அது இல்ல இப்ப நா வெளிய போவேண்டியது இருக்கு கடைக்கு போறே போய்ட்டு வந்து கூ ஆ ஓகே பாய் பாய்